ஹலோ
லோ சிஸ்டர் கேக்குதா
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ம் கேக்குது என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டு தூங்கிட்டு ம் சாப்ட்டே
நீ இருப்பியா
ம்
இது என்ன சாப்பாடு
சாப்பாடுதா
சேர் என்ன லைஸ் பண்ணீங்க
புரிய்லா
என்ன சாப்பாடு பண்ணீங்க
என்ன சாப்பாடுன் கேக்குறீங்களா சாப்பாடு
ம்
சட்னி
மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு
ம்
ம் சேரி ஓகே ஓகே
நீங்க
நா சாம்பாருதா வெச்சோ
ஆ
சாம்பார் வெச்சு கீர
பொரியல் பண்ணீங்களா
ஆமா பொரியல் மாரி பண்ணிட்ட ம் ஆமா பண்ணிட்டே
சாப்டீங்களா
இல்ல இனிமேதா சாப்புணு
இனிமேதானா
ஆமா
மட மூணு மணி ஆயிருமா
ஆமா எங்கள கால்ல லேட்டாதா சாப்டோமா பசி இல்ல அதா சேரி கொஞ்சோ லேட்டா சாப்புலானு உக்காந்துருக்க
பார்றா ம் சொல்லுங்க
அந்த லோனு என்ன தூங்க போறீங்களா
ம்
தூங்க போறீங்களா
தூங்கறனா
ஆமா தூங்க போறீங்களானு கேக்குற
இல்ல இல்ல சும்மா சாப்டுட் ஃபோன் பாத்துட் இருந்த உங்களுது மெசேஜ் பாத்த சேரின்ட்டு
ம் ம் இப்ப ஈவினிங்ல என்ன ஸ்நேக்ஸ் பண்லான் இருக்கீங்க
நீங்க என்ன பண்ணுவீங்க சாப்டு வேல இருக்கா
நா சாப்டு பாத்துரோ எல்லா கழுவி வெச்சுட்டு தூங்குவ தூங்கிட்டு ஒரு ஆமா ஒரு அஞ்சர மணி போல எந்துருச்சு மறுபடியு வீடு எல்லா கூட்டிட்டு அதுக்கப்பறோ எதுவு இருக்கான் பா த்துட்டு ஸ்நேக்ஸ் எது யூடியூப் பாப்ப எதாச்சு ஒன்னு இருந்துச்சுன்னா அத வெச்சு என்ன ஸ்நேக்ஸ் பண்லான் சொல்லிட்டு இன்னிக்கு கல்ல அ கொண்டக்கல்ல இருக்குல்ல வெள்ள வெள்ள சுண்டல்னு சொல்லுவாங்கல்ல அது ஊற வெச்சுருக்க அது வெச்சுதா எதும் பண்ணனு
அது என்ன அப்டியே வேவுச்சு தாளிக்க தான போறீங்க
ஆமா சும்மா வேக வெச்சு தாளுச்சு தாளிக்காமையே சாப்புல்லா சும்மா வேக வெச்சாலு நல்லாதான இருக்கு
ஆ இல்ல அத தாளுச்சு குடுத்தா நல்லாருக்குமே
தாளுச்சு குடுத்தா நல்லாருக்குமா ஆ சேரி சேரி நா ட்ரை பண்ணி பாக்குற ச்சி தாளுச்சு சாப்புறதில்ல சும்மாதா நார்மலா அவுச்சு சாப்புடுவோ
ஓ நாங்களா தாளிச்சுருவோ சுண்டல வெச்சு தாலிப்போ ஆசு
கடுகு போட்டு கருவேப்பில போட்டு மட்டு தாளிப்பீங்களா
ஆஹ வெங்காயோ
ம்
வெங்காய போடுவோ தேங்கா போடுவோ
இன்ன
கடுகு இது எல்லா போட்டு வெங்காயொ தேங்கா பச்ச மொளகால்லா போட்டு தாளிப் கருவேப்புல
ம்
எல்லா போட்டு தாளிச்சு சாப்ட்டா டேஸ்ட்டா இருக்கு கொஞ்சொ தேங்கா நல்லா துருவி போட்டோம்னு வெச்சுக்கோங்க
ஆ ஆ தேங்கா ம் சில பேருவந்து ஜீனி போட்டு சாப்டுவாங்கல் தேங்கா ஜீனி மட்டு போட்டு அ டிவி மாதி அது இதுக்கு நல்லா இருக் காதுன்னா அது வந்து பச்ச பயிறு பா பாசிப்பருப்பா பச்சபருப்புன்னு சொல்லுவாங்கல்ல
ஆ அதுக்கா அதா போடுவாங்க ஆமா
அதுக்குதா தேங்கா ஜீனி ஆமா நல்லா ஈசியா நல்லா இருக்கா
டெய்லி ஏதாது ஒரு பயிரு ஊற வெச்சிருவீங்களா
டெய்லில வீக்லி ஒரு வா சில டைம்ல சில டைம் மட்டு ரெகுலரா சாப்புட முடியாதுல்ல
ஆ
கொஞ்ச ஹெல்தியா இருக்கக்கு என்ன அப்பறோ ஆமா ஹெல்தி தானே
ம்
நம்மல்லா பேசற மாட்டீங்களா
ஆஹ நாங்களா அது மாரி பண்ண மாட்டோ
ம்
எது கெடைக்குதோ அத சாப்ட்டுக்குவோ எது செய்றோமோ அத சாப்ட்டுக்குவோ இதுதா செய்ணு இன் இன்னைக்கு வந்து இது ஒரு சில பேரு இன்னைக்குனா இதுதா சாப்புணு அப்டின்ற மாரி மெனு வெச்சு ப்பாங்க அது மாரி சமையல் பண்ணுவாங்க
ஆமா சில பேரு டையட் போட்டு பிளான் பண்ணி பண்ணுவாங்க நம்ம என்ன இருக்கோ அத வெச்சு பண்ணிக்க வேண்டியதா
ஆமா ஆமா நானு அப்டித்தா எது இருக்கோ அத சாப்டுவே இதுதா சாப்புட்ணு அதா சாப்புட்ணுன்ட்டு இல்ல ஒரு சில பேரு டயடு இது பண்றவங்க ம் அழக்கு அழகா இரு க்கு அப்டின்ற மாரி இருக்குறவங்க அந்த மாரி சின்சியரா பண்ணுவாங்க
ஆமா ஆமா இல்லிங்களா அந்த புரோட்டீன் பு்ரோட்டீன் அதிகமா எக்கு ஆமா எனக்கு தெரிஞ் ட்டு மேக்சிமம் இந்த வெள்ள சுண்டல்லா அதிகமா எடுத்துப்பாங்க வெள்ள சுண்டலு முட்ட வெள்ளரிக்கா அந்த மா
வெள்ள சுண்டலோட கருப்பு சுண்டல்தா ஹெல்த்தும்பாங்க
ஆமா ஹெல்த்தும்பாங்க ஆனா வை வெள்ள சுண்டல்தா அதிகமா நாம நெறைய இது நா யூடியூப்ல பாப்பே டயட் இருக்குறதுக்காக அது அதிகமாதா எடுத்துருக்காங்க ஆனா கருப்பு கொண்டகல்லைக்குதா அவ்ளோ சத்து இருக்கு கை கால் வலி மூட்டு வலி அதெல்லா சரியாயிடுமாமே
ஆ அப்டிதா சொல்றாங்க வெள்ள சுண்டலோட கருப்பு சுண்டல் வந்து நல்லது உடம்புக்கு அப்டிங்றாங்க ஆனா டேஸ்ட்ல வந்து வெள்ள சுண்டல் வந்து நமக்கு நல்லாருக்கு
ஆமா ஆமா
கே கருப்பு போட
உம் ஹும்
இல்லயா
என்னால அதிகமா சாப்புட முடில
வெள்ள சுண்டல்லா தாளிச்ச சுண்டலா அப்டியே சூப்பரா இருக்கு
ம் நா டிரை பண்ணி பாக்குறே எப்பயு அவிச்சிருவே லேட்டா ஒரு அஞ்சு மணி போலதா அவிப்பே இந்த மாதிரி நா செஞ்சு பாக்குறே தாளிச்சுதா
உம் கடுகு உளுந்தம்பருப்பு கல்ல பருப்பு போடுங்க அது அப்டின்னு நறுக்கு நறுக்குன்ற தா பொறியும் போது நறுக்கு நறுக்குன்று இருக்குல்ல ஆ நல்லா பொரிய விட்டீங்கன்னா நல்லா கொஞ்சோ நறுக்கு நறுக்குனு இருக்கு செவக்க விடணு கருவ விட்டுறாதிங்க நல்லா பொண்ணிறமா ஆ எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு இந்த பருப்பு ரெண்டு கல்ல பருப்பு உளுந்தம் பருப்பு போடுங்க நல்லா பொண்ணிறமா ஆன பின்னாடி இருந்துதுன்னா கருவ வுட்றக்கூடாது நல்லாருக்கு நறுக்குன்னு திங்கு பச்ச மிளகா போலா பசங்க சாப்ட மாட்டாங்க காரொன்னா லைட்டா போடுங்க சின்ன வெங்காயோ இருந்தா அரிஞ்சி போடுங்க சின்ன வெங்காயோ இல் இல்லன்னா பெரிய வெங்காயோ போடுங்க போட்டுட்டு நல்லா வதக்கணு வெங்காயோ நல்லா வதக்கணு வதங்குனதுக்கு அப்புறோ சுண்டல போட்டு அதுக்கப்புறோ தேங் தேங்கா திருவி அதுல போடுங்க அதே ஒரு லைட்டா கிர்னா போது ன போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப தேங்கா போட்டதுக்கப்றோ ரொம்ப கிண்ட தேவயில்ல அப்டியே எடுத்து வச்சு சாப்ட்டு பாருங்க சூப் ப்பரா ம் நா அந்த மாரிலா நிறைய பண்ணுவே ஆனா இப்ப பண்றதுல்ல பசங்களுக்கு எதாவ்து செஞ்சு கொடுப்பே
ஆ ஆ ஈவ்னிங் டைம்ல ஈவ்னிங் டைம்ல இப்போ பிள்ளைகல்லா ஸ்கூல் விட்டு வந்தால அதெல்லா அதிகமா கேப்பாங்க நாளா அப்டி தா ஸ்கூல் படிக்கும்போதெல்லா வந்து எதாச்சு ஸ்நாக்ஸ் வேணுன்னு நிப்பே எனக்கு காசு குடு நா கடைக்கு போறேனு நின்றுவே
சூப்பர் கச ஆமாண்ண அவருதா அந்த டைம்ல ஒரு புடிவாதோ புடிக்கிறது உண்டு காசு கொடுத்து எதாது வாங்கி சாப்ட்டு வேணு ஒரே புடிவாத புடிப்பீங்களா அதுல்லா நல்லா இருக்குமே அந்த லைஃபு ஜாலியா இருக்கு ம் அந்த மாரி பிடிவாதோ பண்ணுவீங்ளா
ம் ஆமா
பாறா உங்க பசங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களா ம் ம்
பசங்க வந்து பொறக்கறப்பவே தெரியு என்ன பண்ணு என்ன மாதிரி இருக்குதுங்களா இல்ல என்னோட மோசமா இருக்க போதுங்ளானு தெர்ல
ஆ உங்க பசங்க அந்த மாரி பண்ண மாட்டாங்ளா
ஆ
சிக்ஸ் மன்த்து ஆவுது மேரேஜ் ஆகி
சிக்ஸ் மந்த் ஆவுதா
ஆமா
ஓஹோ இப்ப பா சுண்டல் வந்து